ஹலோ ஆ சொல்லுங்க
ட்ராவல்லா பண்ணுவீங்ளா நீங்க
ம் எங்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த அளவுக்லா போனதுல்ல அம் சென்னைய தாண்டி போனதுல்ல சென்னைக்குள்ளயே
ஓ சென்னைய தாண்டி போனதுல்ல சென்னைக்குள்ளயே
ஆம்மா நீங்க
ஆ நா நெறையா ட்ராவல் பண்ணுவே எனக்கு அதா டிராவல் பண்ணதா ரொம்ப புடிக்கு இப்போ எங்கனா வெளிய போனுன்ல வீட்லயே இருந்தா ஃபோர் அடிக்கு அதாச்சு எங்க ஜாலியா எங்கன்னா நேச்சுரலா பொயிட்டு எதாச்சு பாக்கனு அது பாத்தாதா மனசு நிம்மதியாருக்கு எனக்லா
நீங்க பாய்ஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா சுத்துவீங்க எங்களுக்கு அப்படி இல்லயே ஒரு போவாங்க போவாங்க போவாங்க அப்புல்லா ஏ ஃப்ரெண்ட்ஸ் கூடருக் க்காளுங்க போவாளுங்க பட் நாங்க எங்க வீட்ல அனுப்ப மாட்டாங்க சோ போறதுல்ல வீட் ட்லேருக்குறது
நீங்க தா கேக்கனு இப்பன சிங்கப்பெண் படைல்லா இப்ப வந்துச்சு ஏ பயப்றீங்க
சீ சீ சீ அதுக்கு பயல்லா இல்ல ஆக்சுவலி என்னன்னா ஃபாமிலி கூட போனா எங்க அம்மாருப்பாங்க எனக்கு எதாச்சு தேவனா அவங்ககிட்டயே சொல்லுவே
ஃபாமிலின்னாலே கோவிலு கூட்டு போய்டுவாங் வேற எங்கேயு கூட்டு வேற எங்கயு அந்த ஹில் ஸ்டேஷனு அதுபோல்லா கூப்டே போக மாட்டாங்க எங்க வீட்லயுமே அப்டிதா என்ன கூப்புடுவாங்க அப்பப்ப
ம் ம்
ட்டு வர்லா அப்டின்ட்டு வீட்ல அம்மா அக்கால்லா கூப்டுவாங்க நா போவே மாட்டே எங்கன் கேட்டா கோயில் போலா வா அங்க போலா வாங்கனா இங்க போலா வாங்கனாங்க புல்லா கோயிலா போய் எனக்கே அவ்ளோ புடிக்காது கோவில் போறதே புடிக்காது
ம் ம்
அதனால நா அதிகமா லைக் பண்ண மாடே இல்லல்ல நா வர்லன்றுவ அப்புற ஏ நாங்க அப்புற பிளான் போடுவோ எங்க பிரதர்ஸ்ல்லா
ஓகே
ப்ளான் பண்ணி எங்கயாச்சு இப்போ கேர்ளா கொடைக்கானல் அ அது போல போய்ட்டு வருவோ அதிகமா போனது பாத்தா கொடைக்கானல் அதிகமா போயிட்ருக்க ஏன்னா அங்க ஃப்ரெண்ட்ஸ்ருக்காங்க
ஓகே ஓகே
என்னனா அங்க போன்னா எல்லாமே அவுங்க பாத்துப்பாங்க ஜாலியா என்ஜாய் பண்ட்டு
ம்
நால் நாள் அஞ்சு நாள் அப்டின்ட்டு இருண்டு வருவோ அது இல்லாம நாங்க வீட்டாண்ட பாத் தீங்னா இங்க வீட்டாண்ட பாய்ஸ் இருப்பாங்கல்யா
ஆமா
ஏரியா பாய்ஸ் இருக்காங்ல்லயா அவுங்களா சேந்து நாங்க வந் து காஸ் மாச மாசொ இப்ப வந்து ஐநூரூவா வந்து கட்ணு சீட்டு கட்வாங்கல்லா தெரியுமா உங்களுக் கு ஆ அது போல வந்து நாங்க கட்டிட்டு இருக்கோ அப்போ மந்த்லி ஆ ஃபஸ்ட் டே வந்துச்னா ஒன்னாந் தேதி வந்துச்சினா ஐநூர்வா எடுத்து வந்து கட்டிணு
ஓக்கே
ருக்கு அந்த குரூப்ல கட்டிட்டா நம்ப அது ஒரு டென் மந்த்துகு அத் சேவிங்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் தௌ ஃபைவ் தௌசண் அது போல வரு அத வச்சி நம் நம்ப எங்கயாச்சு பிளான் பண்ணி போவேண்டிதா பஸ்ஸு புக் பண்ணி
ஓக்கே ஓக்கே
அப்டிதா போ இப்போ நெக்ஸ்ட் மந்த் போ போறோ ஆகஸ்ட் மந்த் தான நெக்ஸ்ட் மந்த்து
நெக்ஸ்ட்டு ஆம்மா
ஆ ஆமா ஆகஸ் டு தா என்ன யோஸ்
ம் இல்ல டக்குன்ட்டு கேட்டீங்ளா ஜூன் ஆக்சுவலி ஜூன் வந்து மார்ச் மாரி லைட்டா கொஞ்ச ஸ்லோவா போச்சு சோ அதனால இப்பியு ஜூன்லயே இருக்கோமோ அப்டின்டு யோஸ்ச்சே ஒரு செகெண்டு
இல்லல்ல ஆகஸ்ட் மந்த் அட்த்த அட்த்த மாச போறோ அதுக்குமு முன்னாடி பாத்தீங்ன்னா நா வந்து டுவல்த்து படிக்கிறப்பதா டிராவல் பண்ண ஆரம்பிச்சனே
ஓக்கே ஓ ம்
டுவல்த்து கர்ட்டா எக்ஸாம்லா முடிஸ்ட்டு அந்த லீவ்ல இருக்கப்போல அண்ணே வீட்டாண்ட இருக்க ஒரு அண்ணே அ வா போலா எ இங்கே இருக்க நீயு வெளில்லா இன்னு போனதில்லல்ல கூப்ட்டு வரான்ட்டு கொடைக்கானல் கூப்ட்டு போனாங்க அப்பதா பர்ஸ்ட் டைம் பைக்ல போன அவங்கூட அது வேற வேற மாரி ஃபிலது யாரு அது அண்ணங்கூட போறனா ஆ ஃபுல் சேப்டி அவங்களுக் எந்த பழக்கமு இல்ல எனக்கு எந்தப் பழக்கமில்ல அதா ஜாலியா போய் டு வெளாடுவ நானு எங்க வீட்லியே நம்பி விட்டுருவாங்க அண்ண கூட போறன்னா அதனால ஃபஸ் டைம் போய்ட்டு அப்போ அதுல எனக்கு புட்ச்சிச்சி ரொம்ப ஓ இதுல்லா இப்டி இவ்ளோ இருக்கா வெள் ளியே வந்தா இதலா பாக்கலாமா இப்டி இருக்கே நேச்சுரல் ஓ இவ்ளோ அழகா இருக் நானே அப்பதா ஃபஸ்ட் டைம் அந்த மிஸ்ட்லா வந்து மேல படம்போது அது வேற லெவல்ல ஃபீல் இருந்ச்சு அப்டியே போய்ட்டு ஆ ஃபஸ் ச்சி அந்த ட்ரிப்பு முடிச்சோனே அப்புறொ நா எ ஃப்ரெண்ட்ஸோட வே கூப்ட்டு போன காலேஜி பஸ் சி போன ஒடனே அங் காலேஜி போனோனே அங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்கில்லயா
அம்மா
டப்பு டப்புனு ஒரு அஞ்சு பேரு கிட்ட ஃப்ரெண்டாயி அவ் லேஸா அவ்ங்க மைண்ட மாத்தி நா பாத்துக்கறே வாங்க எனக்கு தெரியு ரூட்லா தெரியு நா கூட்டு போறேன்ட்டு அது ஆனா ஃபஸ்ட் டைம் போகும்போது அது ஒரு இதுவா இருக்கு வழி தெரியாம எங்கனா போயிடுவோ அங்க போயிட்டு நெறைய பேர் அன்னோன் பெர்சன் கிட்ட கேப்போ இந்த இந்த வழிக்கு எப்டி போனு அப்டின்னு அவன்கிட்ட கேப்போல்ல அது நல்லாருக்கு
ஆகே
து போல அவங்கள கூட்டு போய்ட்டு வழி தெர்யாத எங்கெங்கெயோ போய் சுத்தியன்ட்டு அது ஒரு நல்ல ஒரு மெமரிஸா இருந்ச்சி அவனுங் கூட போனது
ஓகே இப்ப நெறய டிராவல் பண்றீங்ளா
ஆ இப்போ போன மந்த்துகு முன்னாடி மந்த் வந்து இது ஜுனா ஜுன் ஆ ஜுன்
ம்
ஆ இது கோவா போய்ன்னு வந்தோ ஃப்ரெண்ட்ஸோட
ஓஹோ
ஜா போய்ட்டு என்ஜாய் பண்ட்டு ஒரு சிக்ஸ் டேஸ் இந்நோ
ஓகே ஓகே
ஆ அதுக்கப்பறோ லீவு தர்ல ஒர்த்துல விட்டாங்க வந்ட்டோ இல்னா அங்கே இருந்துருப்போ
ஓகே ஒகே ஓகே ஓ இப்ப ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா
ஆ ஆமா இப்ப ஓனா ரன் பண நாங்க ஆஃபிஸ் வச்சி ரன் பண்ட்டுருகோ
ஓஹோ ஓகே ஓகே சூப்பர் சுப்பர் சுப்பர்
நீங்க
நா நா எங்கையுமே போனதுல்ல நா வீட்லதா அதிகமா ஏனா எங்க எங்க ஃபேமிலில எனக்கு தெரிஞ்சு உங்க அக்கா போவாங்களா வெளியெல்லா
ஆஹா எங்க அக்காவு போனதில்ல அதா சொல்றேனே கோயி
இப்போ இப்ப அவங்களா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடல்லா போலா கரெக்டா பட் எங்க வீட்ல வந்துட் டு என்னன்னா இப்ப எ ஃப்ரெண்ட்ஸ்ங்களு அவ்வளவா சுத்த மாட்டாளுங்க அதுங்க வந்து எப்டி சொல் இப்ப நானே பிளான் பண்ணி இங்க இருக்க மெரினாக்கு போனா கூட எங்க அம்மா விட டல எங்க அப்பா விடல இந்த டைமுக்கு போனா எதாச்சி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாளுங்க ஏ ச்சி போங்க போ வேணா அப்டின் ஆனா நா எங்க ஸ் ஏ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளவா போனதுல்ல என்ஸ் ஃபோர் ருக்கு தெரியுமா
ஆமா தெரியு சொல்லுங்க நானு சென்னையிலதா இருந்தே ரெண்டு வருஷொ அங்கதா படிச்சே
ஓகே ஓகே இப்ப இப்ப வந்து ஊர்ல இருக்கீங்ளோ செரி சரி ஆக்சுவலி அ இந்த என் ஃபோருக்குதா வந்துட்டு அடிக்கடி ஃபிரெண்ட்ஸ் கூட போவோ அ ஸ்கூல் விட்ட உட உடனே என் ஃபோருக்கு போறது இந்த லாஸ்ட்டா எப்ப தெரியுமா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனது டுவெல்த் எக்ஸாம் முடிஞ்சு லாஸ்ட்டா போனது என் ஃபோர் பீச்சிக்கு அதுவு ஆஃப் ன் ஆர் கெளம்பி வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போங்கன் சொல்ட்டு கெளம்பியாச்சி அவ்ளோதா
அது எவ்வளோ இயர்ஸ் இருக்கு பட் ஆ
என்ன இப்ப தேர்டு இயர் முடிஞ்சி ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி
ஓ ஃபை இயர்ஸ் முன்னாடி
ஆமா அதோட லாஸ் ட்டா அதுக்கப்புறமேட்டு வந்து இப்ப காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு லாஸ்ட்டா நம்ம தளபதி மூவி வந்துச்சில்ல கோட்டு அதுக்குதான் லாஸ்ட்டா பெயிட்டு வந்தேன் அவ்வளோதா அதுக்கப்புறமேட் டா எங்கையுமே இல்ல இப்ப ஜனநாயகனுக்காக வெயிட்டிங்கு அப்ப போவோமா தெரி ரொம்ப நாளா வெயிட்டிங்கு இப்ப வந்து போவோமா இல்லையன்னு தெரியல சோ அதுக்கு மட்டும் பிளானிங் மத்தபடி ஃபேமில எல்லா போவாங்க எங்க என்னோட என் ஃபேமில எங்க வாப்பா அம்மா போ மாட் எங்க மாமா எங்க ஆன்ட்டி அவங்கல்லாம் இரு க்காங்கல்ல அவங்கல்லாம் போவாங்க என் தம்பி எல்லா போயிருக்கான் எ இப்ப நீங்க சொன்னீங்க இல்ல மோஸ்ட்டா என் என்ன
நீங்க வீட்ல அம்மாகிட்ட பேசி கூப்ட்டு போலா இல்ல
இல்ல எங்க அம்மாக்கு வந்துட்டு லெக் பெயின் இருக்கா சோ அதனால நா அவுங்கள கம்பல் பண்ண முடியாது வாங்க வாங்கன்னு சொல்லி சோ நாங்களும் நானும் எங்க அக்காவும் அமைதியா இருந்துருவோ ஆனா என் தம்பி வந்து எங்க மாமா வீட்ல எங்க ஆன்ட்டி வீட்ல போனா அவன் கண்டிப்பா போய்தான் ஆவான் நீங்க தா வரலல்ல நா போறே அப்படின் சொல்லிட்டு போயிடுவ அவங்கல்லா நெறைய இடத்துக்கு போயிருக்கான் அவன் வந்து சொல்லுவான் ஏ இந்த மாரிலா பாத்தோம் அந்த ஒரு கொடைக்கானல் ஊட் டி காஷ்மீரு நீல்கிரிஸ் லா இருக்குல்ல அங்கெல்லா போயிருக்குங்க அதுங்க ஆமா எல்லா இடத்துக்கும் போய் சுத்திட்டு வாந்துருச்சீங்க இப்ப அதுங்களுக்கு போறது க்கு எடம் தேடிட்டு இருக்குங்க நா வந்து அங்கெல்லாம் போல அதனால நா யோசிச்சிட்டு இருக்கேன் நானும் போவேன் அப்டின்
நீங்க தா சென்னைய விட்டு எங்கையுமே போலையே அதிக பச்சம் நீங்க காலேஜ்ஜி ஸ்கூல் படிக்கிறப்போ அந்த ரூட்ல போயிருப்பீங்க அவ்வளோ தா
ஆமா அதுவும் எப்படி தெரியுமா சென்னையில கூட விஆர் மால்னு ஒண்ணு இருக் கு ஒகே வா அது எங்க இருக்குன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது என் தம்பிங்க கூட் டு போறேன்னு சொன்னேங்க நா வந்துட்டு சரி என எ நான் எனக்கும் ஒர்க்ல வந்துட்டு லீவ் ஃபர்ஸ் இப்ப இல்ல கொஞ்ச நாளைக் கு முன்னாடி வந்துட்டு ஒர்க்ல லீவே இல்ல ஓகேவா சாட்டர்டே வர்க் சண்டே மட் டும் தா லீவு அந்த சண்டே கூப்புடுவாய்ங்க அந்த சண்டே மட்டும் லீவு ட்ரெஸ் நார்த்துக்கு தூங்கி எந்திறிகறதுக்கே சண்டே முடிஞ்சு டும் சோ அவிங்க என்ன பண்ணுவாங்க அப்ப போலா அப்டின்னுவாய்ங்க அஹா இல்ல நான் வர்ல அப்டின்றுவே இன்ன வரைக்கும் போல நானு அந்த வ வி ஆர் மாலுக்கே சென்னை தாண்டின்னு தப்பா சொல்லிட்ட நானு எங்க சரௌண்டிங் ஏரியா ஒரு பத்து கிலோமீட்டர் தா நா சென்னையிலயே பெயிருக்கேன் ஆ மத்தபடி வீடு ஆஃபீஸு வீடு ஸ்கூலு வீடு காலேஜு வீடு ரவுண்ஸ்
ஓ அப்படியதா ஓ இப்போ ஒர்க் பண்ணீங்களா நீங்க
ஆ இப்ப இல்ல இப்ப நானு ஒர்க் ஸ்டாப் பண்ணிருக்கேன் தேடிட்டு இருக்கே ஒர்க்க ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் நா ஒர்க் பண்ணேன் அங்க வந்து சேல்ரி பத் த்தலையா சோ அதனால இப்ப இன்னும் கொஞ்சோ மேல போகனும்ல அதனால தேடிட்டு இருக் கே இப்ப வர்றதெல்லா ரொம்ப லாங்கா இருக்கு இருக்கு ஆமா லாங்கா வருது அதுவு வந்து நைட் ஷிஃப்ட்டு யு எஸ் ரொட்டேஷனல் வருதா எங்க வாப்பா நைட் ஷிப்ட யூ எஸ் ரொட்டேஷன் லாம் ம் ம் தேவ இலை நீ வீட் லே இரு அதுக்கு அப்படின்றவாரு சோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லா தாண்டிதா நம்ம போனும்
சென்னை கூட எனக்கு ரொம்ப புடிக்கும் நாங்க இன்டர்ன்ஷிப் நா காலேஜ் செகண்ட் இயர் அப்போ எனக் இது நா வந்து விசுவல் கம்யூனிகேஷன் படிச்சேன்
ஓகே ஓகே யா
அதனால வந்து இன்டர்ன்ஷிப் போண்ணாங்க விஜய் டிவி தெரியுல உங்களுக்கு க்ளோப் ஆ அந்த குளோபல் வில்லேஜ்ல போயிட்டு நா போயிட்டு ஜாயின் பண்ணோம் அப்போதா க கணாக்காலங்கள் சீரிஸ் இருக்குல்ல ஆ அதுல தா ஒர்க பண்ட்டு இருந்தோம் டூ மந்த் இன்டர்ன்ஷிப் போட்டாங்கா அங்கதா
அதுல ஒர்க் பண்ணீங்கன்னா எம் எந்த மாரி
நா இப்போ வந்து ஃபோட்டோகிரா வீடியோகிராஃபரா இருக்கே அங்க வந்து ஆ நம்மளு இப்போ நாங்க ஒரு பத்து பேர் போனோ
ஓகே
நம்மளுக்கு எந்த ரோல் பிடிக்குமோ அந்த ரோல் சொன்னா டேரக்டர் சொன்னா அவங்க வந்து அந்த ரோலந்து ஜாயின் பண்ணி விட்ருவாங்க
ஓஹோ
நம்ம வந்து டெய்லி அவங்க பிக்கப் வந்து ட்ராப் பண்றது எல்லாமே அவங்கதா எல்லாமே பாத்துகுவாங்க நாம போயிட்டு அங்க நம் ஆ லெர்ன் பண்றத நம்ம கத்துக்கணு
ம் ம் ம்
இன்டர்ன்ஷிப்னா அதான அதை நம்ம லேர்ன் பண்ணணு அங்க போய்ட்டு நா கேமராமேன் கூட இருந்தே எப்டிலா எடுக்கறாங்க ஸ்கிரிப்டல்லா எப்டி பண்றாங்க பாதற அப்பதா வந்து சென்னையில வந்து போவாது எடமே இருக்காது
ஓகே
டெய்லியு ஏன்னா ஒரு ஒருத்ர் ஸ்பாட்டுக்கு மாத்திரி இப்ப ஒன் வீக் ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க லொகேஷன்லா
ஓகே
அப்திங் அங்க அப்டி போட்டு இருப்பாங்கன்னா அங்க போய் தா அதிகமா சென்னைல ஓ இவள எட இருக்கு போல இவ்வளோ எத்துக்கு போலா அப்டின்னு கத்துக்கிட்டு அந்த் வந்ததே கத்துக்கந்தே அந்த டூ மந்த்துதா
ஓகே ஓகே
நல்லாருச்சு சென்னை லைப் நா வந்து செவன்த் எய்த் படிக்கிமோ வந்து அங்கதா சென்னையில தா படிச்சே திருவெற்றியூர் இருக்குல்லையா ஆ அங்கதா எங்கத்த வீடு இருக்கு அங்க ஸ்டே பண்ணிதா படிச்சங்க செவன்தி அதுக்கப்பறோ கொஞ்ச வயசுவந்தோன தெரியு எனக்கு புடிக்கல சென்னை புடில க கிளம்பி வண்டே இன்னு இங்கதா லைஃப் போயிட்ருக்கு அப்டியே போயிட்ருக்கு
ம் அப்பற ரிக்ரெட் பண்ணீங்களா சென்னை பிடிக்கலன் சொன்னதுக்கு
ஆமா கண்டிப்பா
ம்
அதுதா அப்போ அதுலதா வந்து டிரவல் புடிக்க ஆரம்பிச்சுது அப்டியே போயிட்டு எல்லா ஊருக்குப்போ ஓ ஒன் இயர்க்கு முன்னாடி வந்து மணாலிக்கு போயிட்டு வந்தோ
ஓ ஓகேயா
ஓ ஆ அப்பல்லா இன்னு சூப்பரா இருஞ்ச்சி இந்த விஜய தேவர்ருண்டா மூவில அந்த இதுல கல்லுல அந்த கல்லு இருக்குல்ல மீட்டர் கல்லு வச்சிருப்பாங்கல்ல அல்ல சாஞ்சுட்ருப்பாங்க பாருங்க ஆஹா அத பாத்து எனக்கு அவங்க போணு போகணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது ஆ ரொ ஆமா ரொம்ப ஆசையா இருந்த அங்கெல்லா போகணு அப்படின்ட்டு
ஆஹா ஆமா இந்த மாரி இன்ஸ்பைர்யிதா நெறைய பேர் போறாங்க நா இன்ஸ்டால கூட பாத்துருக்கே அந்த கல்லு கிட்ட உக்காந்துச்சு ஒரு போட்டோ எடுத்து போஸ்ட் பண்றது
ஆ பயங்கரமா எமோஷனல் ஆய் கத்துவாங்க
ஓ அதெல்லா ஒரு ஃபீல்ல
ஆமா நல்லாருக்கு அது நம்ம ட்ராவல் பண்றதே ஒரு பீல்தா இப்போ பைக்ல போகும்போது நெறய எடத்த பாப்போ பிளேஸ்ஸ பாப்போ நெறைய அன்னோ பர்சன் மீட் பண்ணுவோ அவங்களோ ட அவங்களோட சர்வைவ் பண்ணும்போதுல்லா நல்லாருக்கு அது போல நாங்க கொடைக்கானல்ல ஒரு கிராமம் ஒண்ணு இருக்கு மலையில அது மூங்கில்லா நெறைய இருக்கு மலைவாழ் கிராம மக்கள்னு ஒருத்தங்க இருப்பாங்க அவங்களுக் வந் து இது வரையுமே கரெக்டான ரோட் இல்ல எந்த வசதியுமே இல்ல எப்படின்னா எத்தனையோ கி டால்பின் ஹவுசன்னு வந்து கொடைக்கானல ஒரு சைட் சீன் வியூ இருக்கு
ஓகே
அங்க வந்து நம்ம நடந்து போறதுக்க ஏழு கிலோமீட்டர் தா ஆனா வந்து நட கவே முடியாது ஒரு மாரி ஆஃப் ரோடு மாரி இருக்கு கல்லு மண்ணு அப்படி இருக்கு பாறல்லா ஒரு மாரி திரில்லா இருக்கு அந்த ரோட்ல போபோது